கேக்குதா
ஆ கேக்குது தோழா வணக்கம் எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க
நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ மதியானோ சாப்ட்டே நைட்டுக்கு இனிமேதா சாப்புணு
ம் ம் ஓகே ஓகே
நீங்க
சும்மா மேல பட்துட்டிருக்க மொட்ட மாடில
ம் வேலெல்லா முடிஞ்சிச்சா
ஆ இப்பதா சாப்ட்டோ பிரியாணி சாப்ட்டோ
ம் செரிங் செரி
என்ன பண்றீங் நீங்க
நா வந்து கொழந்தைய தூங்க வச்சிட்டுருக்கே
அப்டியா
ஆமா
ஒர்க் பண்றீங்ளா
இல்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தே இப்போ ஆஃப்டர் டிலு டெலிவரிக்கப்றோ கொஞ்சோ லீவ்ல இருக்கே மெடிக்கல் லீவ்ல இனிமே ஸ்டாட் பண்ணனு
ஆ பட் ஆனா சம்பளோ ஆனா வருல்ல
அது எப்டி வரு வேல செய்யாம எப்டி சம்பளோ வரு
ஆனா ஒரு ஒரு கம்பெனில வருமா இல்ல எப்டி
இல்ல அப்டிலா இல்ல நம்ம வேல செஞ்சாதா சம்பளோ வரு
என்னாப்பா ஒரு ஆ எத நா இல்லை ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க
உங்க வாழ்க்கைலா எப்டி போய்ட்டுருக்கு
நல்லாவே போதுங்க
கல்யாணோ ஆய்டுச்சா உங்களுக்கு
இல்லல்ல படிக்கிறே
அப்டியா காலேஜ் படிக்கிறீங்ளா
ஆமாமா
செரி செரி எப்டி போது ஸ்டெடீஸ்லா
ஸ்டெடீஸ்லா பரவால்லங்க
ம்
ஓரளவுக் நல்லாதா இருக்து ஸ்டெடீஸ்னா எப்டி சொல்றது நாங்க செமஸ்ட்ரு ஒரு மாஸ்த்துக் முன்னாடி இருந்தத் தா ஒரு மாசோ கூட இல்ல எக்ஸாமுக் ஒரு நாளைக் முன்னாடி படிக்கிறோ அவ்வள் தா
ஓ ஓ ஹரியர்லா எவ்ளோ வெச்சிருக்கீங்க
இல்லல்ல நில் அரியர்
இல்லயா ஓகே அப்பறோ ட்ரிப்லா எங் எங்க போனீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாரிலா சொல்லுங்க
ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி போனே
எங்க
கேரளா கேரளா கொடைக் இதுவு
ம்
அ மூணார், ஆகமான் அப்டியே கன்யாகுமரி வந்ட்டு திருச்செந்தூர் வந்ட்டு மதுர வந்ட்டு அப்டியே வீட்டுக் வந்ட்டோ
சேரி சேரி எப்டி இருந்துச்சு அத பத்தி அந்த அனுபவங்கள் சொல்றீங்களா
ம் ஜாலியா இர்ந்துச்சி
ம்
ம் ஜாலியா இருந்தது பசங்களோட போந்து சம்ம பண்ணு ரூம் ஒ ரூம்ல இருக்கும்போது காமெடி வண்டில போறப்பவு காமெடி ஜாலியா இருந்தது ஜாலியா என்ஜாய் பண்ணோ
சேரி சேரி ஃமிலியோட போனா இதே மாரி சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு
ஆ அது ஃபேமிலி கூட எப்டி சொல்றது ஜாலியாதா இருக்கு
ம்
அதெல்லா பெரச்சன இல்ல
சேரி சேரி
ஆ கொஞ்சோனா சொல் அங்க கொஞ்சோ டீசண்டா இருக்கணு அவ்ளோதா
ம் நம்ம இஷ்டப்படி இருக்க கூடாது பெரியவங்களுக்கு மரியாத குடுத்துட்டு ஆ அப்டி தானே
ஆமா அத ம் இல்ல மோஸ்ட்டா நம்ம சொல்றது தா அங்க ஒன்னு செய்வாங்க
ம்
ஆ ப்ரச்சன இல்ல எப்டி சொல் நாங்க இதுவரயு ஃபேமிலியா சின்ன வயசுல போனது இப்பெல்லா போனதே இல்ல அந்த அந்த ஆமா
ம் இப்ப நீங்க காலேஜ் எத்தனாவது இயர் படிக்கிறீங்க
பைனல் இயர்
ஆ செரி செரி
இப்பதா காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க
ம் கரெக்ட்டா போறீங்களா
ஆ கரெக்டா போறே எப்டி சொல்றது லேட்டா காலேஜ் போவோ டைம் அதா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போவே
ம்
அவ்ளோதா விட்ட உனே வீட்டுக்கு வந்துன்னே இருப்பே எங்கேயு சுத்துறதுலா இல்ல
ம் நல்ல பையனா நீங்க
ம் ஏனா எனக் பிடிக்கல இதுனமே சொத்து
ஆ செரி செரி கேள் ப்ரெண்ட்லா இல்லயா
ம் அல்ல அதெல்லா எதுமே இல்ல பேச கூட மாட்டே யார்க்கிட்டேயு ம் நானு எ ஃப்ரெண்டு எப்பமே அப்டிதா ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தா ஒரு நைன் ஃபாட்டி ஃபைவ்க்கா காலேஜா
ம்
இங்க இருந்து ஒரு நைன் டென்னு நைன் டுவெண்டி கெளம்புவோ
ம் பக்கந்தானா
ஆமா பதினஞ்சு கிலோமீட்டரு தா
செரி செரி
பைக்லயே போயிடுவோ
ம் ம்
அதனால ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருப்ப வீட்டுக்கு
ம் நல்ல பழக்கோ அதா
ஆ இப்ப எப்டி சொல்றது அ லவ் பண்ணினு கஷ்டப்பட்டுன்னு அதெல்லா தேவல்ல
பண்ண வேண்டிய ஏஜ்ல பண்ணணு அதுக்கப்புறோ ஃபீல் பண்ண கூடாது இல்லியா ஏஜ் போனா வரமா சொல்லுங்க அதுக்குன்னு கெட்ட பழுக்க இல்லா இல்லாம இல்ல ஏனா நம்மளுக்கா எல்லார் க்கு லவனு ஒரு இது இருக்கு இல்லயா
அது எப்டி சொல்றது ஒரு ஆன்டிசைடு இருக்காது
ஓகே ஓகே
அது வந்து இப்போ ஸ் இப்போநாது ஸ்டாட்டிங்லயே பேச பேசன பேசுறவ இருக்கா பேசாதவனா இருக்கா அது பேசுறவ வந்து பிரச்சன இல்ல இப்ப பேசாதவ வந்து கொஞ்ச பேயப்டுவா அவ்ள தா
செரி செரி
அ எப்டி சொல்றத்
பார்ட் டைம் ஏதாது ஒர்க் பண்றீங்களா காலேஜ் போயிட் அந்த மாரிலா எது இல்லியா
இந்த மாரி எது இல் அதா இந்த மாதி கேட்டிங் எத்னா போகு
ம் ஏனா நீங்க அந்த மாரி கொஞ்ச பண்ணா உங்களுக் ஏதோ பேக்கெட் மணிக்கெல்லா யூஸ் ஆகு இல்லியா
ம் ம் ஆமா
ம் ஏ போகாம இருக்கீங்க
போகல எதுவும் எப்டி சொல்றது இன்ட்ரெஸ்ட் இல்லான் தா ஆமா இன்ட்ரெஸ்ட் இல்ல
இப்ப படிப்பு முடிச்சுடு வேலைக்கி போக இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லியா
ஆ அதெல்லா போவே அது எப்டி போகாம இருக்கிற்து
ஆஹ்
நம்ம போனாதா
இது
ஆ ரொம்ப நன்றி இப்ப நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
நா வந்து டெலிகாலிங் ஒர்க் பண்ணிக்ட்டு இருக்கே
ஆ ஆ
நா ஒர்க் ப்ரம் ஹோம் தா எடுத்து பண்ணிக்ட்ருக்கே
அப்படியா இப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கி எவ்வளோ டார்கெட்டு்
எனக்கு ஒரு நாளைக்கி டுவெண்ட்டியு வரு தேட்டியு வரு
ம்
ம் அந்த மாரி
இப்ப நீங்க வர கால எடுத்து பேசனுமா இல்ல நீங்களே டயல்
நா நானே டயல் பண்ணி பேசணு
ம் எவளோ அது
இவ் மந்த்லி சேலரி எயிட் கே டென் கே அந்த மாரி தா
அப்டியா ஒரு பா இது ஒரு பார்ட் டைம் மாரியா
இல்லங்க புல் டைம் தா கால்ல நைன் நைன் ஓ கிளாக் அட்டனன்ஸ் போட்டு லாக் இன் பண்ணின்ணு அதுக்கப்புறோ சிக்ஸ் தேட்டி வரைக்குமே ஒர்க் பண்ணணு கம்பல்சரி
அப் அப்டியா அ அப்ப வெறுப்பா இருக்கும் போலியே
நம் பழகிடிச்சு வீட்லயு வேல பண்ணிட்டு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிடுவ இந்த டைமிங்குள்ள எல்லா வீட்லயு எல்லா வேலயு முடுச்சுட்டு காய்ல அட்டெண்டன்ஸ் மட்டு போட்டு ஆன்லைன்லே தா நெட்டு ஆன்லே வச்சு நம்ம ஆன்லைன்ல இருக்கிற மாரி தா இருக்கு இல்லியா அதுவெக்கு ஆன்ல விட் சு சார்ஜர்லா போட்டு கரெக்டா வெச்சுப்பே அட்டனன்ஸ் போட்டு இருக்கிற வேலை எல்லாம சீக்கிர செஞ்சுப்ப லெவல் தேர்டிகு அதுக் குள்ள முடிச்சிடுவே வீட்டு வேல எல்லாமே குக்கிங் வேல எல்லாமே அதுக்கப்புற ஸ்டார்ட் பண்றது தா செவன் செவன் ஓ கிளாக் வரைக்கு பண்ணிட்டே இரு பே பிரேக் டைம் ஒன் அவரு அந்த பிரேக் டைம் எடுத்து சாப்ட்டு திருப்பி பண் கண்டினியூ பண்ணுவே சிக்ஸ் தேர்ட்டி சொல்றது செவனோ கிளாக் ஆகு முடிக்க அது முடிச்ட்டு வந்து அதுக்கப்புற ஆமா மறுபிடியு நைட்டுக்காக சமைக்கிணு அதுவே எனக்கு பழகிடுச்சு ஒன் இயர்ரா
ஆ ஆ நீ லவ் மேரே
ம் இல்ல அது லவ் மேரேஜ் சொல்ல சொல்லலாமா அரேஞ்ச் சொல்ல முடியாது ரெண்டுமே கலந்தது
சொந்த சொந்தகாரா
சொந்தக்கார எங்களுக்கு சொந்தக்கார் இல்ல எங்க பெரியம்மாவுக்கு சொந்தக்காருங்க அவுங்க அரேஞ்ச் மேரேஜ்னா வீட்ல பாத்ததுதா வீட்ல ஓ கே பண்ணாத முன்னாடி எங்களுக்கு பிடிச்சிருந்து சி நாங்க கல்யாண பண்ணிக்கிட்டோ அத வீட்ல சொல்லி வீட்லேயே பண்ணி வெச்சுட்டாங்க
ஓ அப்டியா
நம்ம ஒரு அலையன்ஸ்ஷிப் எனக்கு வந்துச்சு அத கண் பாம்பண்ணி ஓகே அவுங்க ஓகே சொல்லிட்டாங்க எங்க வீட்ல வந்து நாங்க இன்னு மாப்பிள பாக்கல போட்டோல பாத்தது விட சரி டேரெக்டா அவுங்க வந்து எங்கிட்ட பேசினாங்க மெசேஜ் பண்ணாங்க இந்த மாரி எனக் உங்களுக் பிடிச்சிருக்கு உங்களுக் பிடிச் நா நீங்க ஓகே சொல்லுங்க அப்பிடில்லா சொல்லு போது எனக்கு அவுங்கல பிடிச்சி இருந்துச்சி ஆனா வீட்ல பேச உன்ன எனக் புடிச்சிருக்கு உங்ளுக் புடிக்கலனா கூட எனக்கு மேரேஜ் பண்ணி வையிங்க அப்டின்
ம் ம் ண்ண மல இருந்தீங்க நீ வா
தனியா எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு அப் புற தா கல்யாண வாச்சி ஆமா ஆமா
ம் அப்ப எவ்ளோ மிஸ் பண்ணிருவீங்க பாருங்க
மிஸ் பண்ண நாங்க போன் பேசுவோ எங்கிட்ட அப்ப போன் கூட இல்ல எங்கேஜ்மென் முன்னாடிலா போனே இல்ல அம்மா போன் தா நா யூஸ் பண்ணிட் இருந்தே எங்கேஜ்மெண்ட் அப் அப்புறம்தா எனக்கு அவுங்க ஃபோன் என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன் வாய்ங் குடுத்தாங்க
ஆ ஓகே ஓகே ஓ
அதுக்கப்புற போன்ல பேசுறதுதா
ம் ம்
இப்போ அண்ணா போன்னா எப்டி சொல்றத் டைமிங் வீக்லி ஒன் பேசுவோ வீக்லி ஒன் ஒன்னவர் அந்த மாரி பேசுவோ இப்ப ஏ ஃபோன்னா அவுங்க எப்ப வேண போன் பண்ணுவாங்க நானு எப்ப வேண போன் பண்ணுவ அந்த மாரி ஆச்சு அப்புற ஏதாவது பேமிலி பங்ஷன்னா வருவாங்க அப்பவு மீட் பண்ற மாரி பேசம் நேர்ல பேச மாட்டோ சும்மா பாக்குறதோட செரிதா
அப்டியா
ஆமா
ம்
இப்பதா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தா கல்யாண ஆச்சு
ஆ
பாப்பா இப்பதா பொறந்திருக்காங்க ரெண்டு மாச ஆகுது பாப்பா பொண்ணு
ஓ ஓகே ஓகே
ம்
ம் ஓகே ம் செரி
உங்குளுக்கு எப்போ மேரேஜூ எப்ப பண்ற மாரி ஐடியா அச்சசோ வய்சு ஆயிடுமே
ஏ வய்சு ஆவூது நம்பலா கரெக்ட் அதுக்குன் ஒரு டைம் வரு அப்போ பண்ணிக்கிலா அத வடுங்க ஆனா பதிப்பு அதுஎல்லாம் அத பத்தி யோசிக்ககூடாது ஆமா அதுதா செட்டுல் ஆவனாதா மேரேஜி
ஆமாப்பா அதுதா நல்லது ஏன்னா நா என் தம்பிக்கு அதா சொல்லுவே என் தம்பி சொல்லுவே எனக் கல்யாணம் பண்ணுவீங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேனா கல்யாணம் செட்டாய் பண்ணா ஏன்னா நெறைய பேர் வந்து செட் இல்லாமே தோண ஒரு நீர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நெறைய நீடு வெச்சுக்கிட்டு அது வந்து அவுங்க இதுலே போகுதுல அந்த பொண்ணுக்கு சந்தோஷ கூட இருக்காது செட்டில்மெண்ட்னா அவளு கொஞ்ச ஹாப்பியா இருப்பா ஆ
பண்ணறது அதுக்குதா அந்த டைம்லதா லவ் பண்ணக்கூடாது மோஸ்டா அப்பதா தெரியு ஏனா ஒரே வய்சு இருந்தா அ ஒரு மூணு மூணு வயசு நாளு வயசு சின்னவுங்களா இருக்கணு அப்பதா
ம்
அப்பதா கரெக்ட் ஏஜ்ல உங்குளுக்கு மேரேஜ் ஆகு
உம் செரி செரி செரி தோழா நம்ப டைம் முடிய போது கால் கட் ஆயிடு என்னோட அழைப்ப எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி
ஆ நன்றி ஓகே டேங்க்யூ ஏய் ஊட்ட பெருக்கி வெச்சிகிதா நல்லா பெருக்கு பெருக்கு